அலோ வணக்கங்கோ என்னங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருக் நல்லா இருக்கோங்க புத்துணர்ச்சியா பேசிறீங்ளே எதாவ் என்னங்க ஹப்
ச்ச பேசக்கூடாதாங்க
இல்லங்க கண்டிப்பா பேசலாங்கங்க நைட்டு தூங்ற நேரத்துல ஒரு புத்துணர்ச்சியான ஸ்பீச் கேக்கும் போது சந்தோஷ்மா இருக்குங்க
ஆமாங்க நைட்ல எப்மே ஹாப்பியா ஒரு சாங் நல்ல சாங்கு பாத்து சாங் கேக்கணுங்க ஹஸ்பண்ட் கூட ஜாலியா வெளயாடினு இருக்ணுங்க ஒரு பத்து நிம்ஷோ பசங்களல்லாப் பாக்காதீங்க டென்ஷன் ஆயிடு கொஞ்ச நேரோ விளாடுங்க
ஹஸ்பெண்ட் கூட போய் ஜாலியா விளான்னுமாங்க ச்ச இப்பிடிலா சொல்லி பேசற்துக்கு யாரு இல்லையேங்க எனக்கு அ
நல்லா விளாடுங்க ஜால் விளாடுங்க ஷெட்டில் விளாடுங்க உங்ளுக்கு எந்த விளாயாட்லா புடிக்கிதோ ஒக்காண்னே கூட விளாடுங்க மடி மேல படுத்துட்டு விளாடுங்க அது உங்க இஷ்டோ அவ ஜாலியா ஒரு பத்து நிம்ஷோ பண்ணுங்க அதுகப் அப்றோ எதுனா ஒரு ஜாதியா ஒரு கத சொல்லிக்கினே தூங்கிடுங்க ம்
செரிங்க செரிங்க செரிங்க இப்டிதா நீங்க வந்து இருக்குறுதீங்ளா டெய்லி
ஆமாங்க அது மாரிதாங்க இருக்கனு அந்நியோ அந்நியோமா இருக்கனுங்க எவ்ளோ சண்ட வந் தாலோ ஹஸ்பெண் அன் ஒய்ஃப்பு நல்லா கரெக்டா இருக்கணுங்க அதெல்லா
அப்டிங்களாங்க செரிங்க செரிங்க செர் செரிங்க நீங்க இப்ப என்ன சாப்ட்டீங்க என்ன செஞ்சீங்க
நானாங்க இன்னிக்கி நைட்டு எதுவு சாப்பல்லங்க நாங்க ஆர்ட்ரு பண்ணிக்கணு
என்னங்க ஆர்டிரு பண்ணி வெளி ஃப்புட்ல்லா சாப்ட கூடாதுன் சொல்லிட்ருக்காங்ளேங்க ஏ
சாப்பற்றதால்லதாங்க ஏ கிட்டேயே இருக்குதுங்க இது க்கு இன்னேது சாம்பாரோ தோஸ் த நா மாவ் வச்சிந்தே தோச ரெண்டு ஊத்திக்கினேங்க நானு இந்த பசங்க அடங்கலங்க அவுங்க அப்பாகிட்ட கேட்டு எனக்கு தோச வேணா நா சாப்ட மாட்டே எனுக்கு பிரியாணி சாப்புண்ணு போல இருக்குது நான்வெஜ்யே இந்த வீ ட்ல செய்லே அப்டின் பொலம்பினேயிந்தா ஏ சின்ன பைய அதுக்கு அவரு ஐநூறுபா கைல குத் எதுனா வாங்கி சாப்டுங்கோன் குத்துட் போய்ட்டாரு இவுனுங்க வந்து ஆர்டுரு போட்டு இவ ஒரு பிரியாணி நூத்திதொண்ணூறுபா நூத்தி என்பருபா ரெண்டு பேரோ ஒரு ஒரு பிரியாணி வாங்கி சாப்புட்டானுங்க
செரிங்க செரிங்க அதுக்குதா உங்ளுக்தா பக்கத்துலேயப்போய் பிரியாணி வாங்கிலாமே அது ஏ ஆர்ரு போட்டு சாப்டிங்க
இங்கிந்து போய் நாங்க ஆட்டோவோ எதோ பஸ்ஸோ போய் வாயினு வரணுங்க கொஞ்ச தூரோ தா பஸ் ஸ்டாண்டுக் போனோ முப்பர் ருவாதா சார்ஜ் பண்றாங்க அவுங்களே வீட்டாண்டே எத்துன்னு குடுத்துற்றாங்
சரிங்க அப்போ நீங்க சாப்பில்லீங்களாங்க அந்த பிரியாணி நீங்க சாப்பில்லிங்களா
இல்லங்க நைட்ல நமக்கு பிரியாணி இந்த ஃரைட் ரைஸ் செ எண்ணெயில பொரிச்சதெல்லா நா சாப்ட மாட்டேங்க அல்லே வ அதல்லா தவிர்த்து பல வருஷ ஆச்சுங்க
அப்படிங்களா சேரிங்க நீங்க எதுக்கு பிரியாணி எதுலங்க செய்வீங்க டேட்ஸ்சால செய்வீங்களா இல்ல குக்கர்ல செய்வீங்களா
சான் டான்னு குக்கர்லங்க ஒரு முக்கா கிலோ ஒரு அரக் கிலோ தா செய்யற மாரி இல்ல ஒரு மூன் பேருக்கு மட்டு ஒரு நால் பேருக்கு மட்டு தா செய்யணுன்னா ஒரு முக்கா கிலோ போடுவோ ஒரு கிலோக்கு கம்மியா போடுவங்க அது வந்து குக்கர் நா பத்து லிட்டரு குக்கர் கொஞ்ச பெருசா வச்சிட்டுருக்க அதுலயே தாளிச்சு அதுலே முடிச்சுடுவே அதுலே அது ஆக்சுலி நான்னு வி சில்லா உட மாட்ட அதுலயே தள்ளிச்சி அதுவ் அப்டியே திருப்பி போட்டு அது மூடி வந்து தம் மட்டு போட்டு உட்டுருவ அதுல கரெக்டா வந்துரு எனக்கு
சூப்பருங்க சூப்பருங்க
ஆ இ ரெண்டு கிலோ செ ய்ணு எக்ஸ்ட்ரா செய்ணு எக்ஸ்ட்ரா வட்டாங்க ஒரு பத்து பேர்க் செய்யணுன்னா அ அடு ப்புல அடுப்புல மோஸ்லி எங்கது எட இருக்கு வெளிய அடுப் பத்த வச்சுட்டு நா டேக் ச டேக்ஸ் எல்லா வக ஒரு கிலோல இந்து இருவத்தஞ்சு கிலோ வரயு வச்சுன்னுக்கறேங்க எல்லா டெக்ஸாவு ஒரு கிலோ அதுக்குது ரெண்டு கிலோ அதுக் குது அஞ்சு கிலோ அதுகிது பத்து கிலோக்குது பதனஞ்சு கிலோ அதுக்குது இருவத்தஞ்சு கிலோ இருக்
அப்போ எதாது பிரியாணி ஆர்டரு வேனா உங்ககிட்ட போட்டுர்லா போல இருக்குதே
ஆமா அந்த கதய கேளுங்க என்ன எப்டி வந்ச்சு அந்த இருவத்தஞ்சு கிலோ டேக்ஸான்ட்டு ஒன் போன டைம் திருவிழாக்கு க க சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோங்க இருபது கிலோ சாப்பாடு அவன் எடுத்துட்டு வந்து இறக்கிட்டாங்க
ஆ
கிலோ டேக்சிலா வந்து இருவது கிலோ எடுத்துன்னு வந்து இறக்கிட்டாருங்க எல்லாருக்கு பேக் பண்ணி எல்லாருக்கு கொடுத்துட்டு விட்ல இருக்கிறவங்களா போய் போட்டு சாப்படலான்னு வாய வச்சோங்க அதுல
ஆ செரிங்க
உப்பு போடக்கணோ மறந்துட்டுக்கறாங்க பிரியாணியில கேளுங்க அது என்ன நடந்து சீன்ட்டு சேரி பிரியாணி உரைக்கவு இல்ல சுத்தமா அட்லீஸ்ட் கொஞ்சோ லைட்ட மைல்ட இருந்தா கூட உப்பு கிப்பு போட்டு ஏதோ ஒன்னு கர கரெக்ட் பண்ணிக்கலான்னு வச்சுக்குங்க உப்பு போறத்துக்கே மறந்துட்டுக்கறான அந்த டேஸ்ட் சுத்தமா நல்லா இரு காதுயில்லைங்களா அது சப் பட முடியல ஒண்ணு இன்னொன்னு என்ன கத்திரிக்கா செஞ்சுட்டு இருந்தா ஆ அதாது எண்ணெ கத்திரிக்கா செஞ்சுருந்த போது அதுவு நல்லா இல்ல இது ரெண்டு காம்போ நல்லா இல்ல என்ன பண்ணாரு சாப்பாடு எல்லா பக்கெட்லா போட்டு எடுத்துன்னு போய் அவங்க கிட்ட குடுத்துட்டு வந்துட்டாரு எங்க வீட்டு்காரு
சரிங்க சரிங்க
நீயே சாப்டு எங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு பதின ஞ்சாயிர இருபதாயிர தண்டாதா அப்டின்னு எடுத்துட்டு போய் குடுத்துட்டு ஆனா அந்த டேக்ஸாவ இருவந்தஞ்சி கிலோ டெக்ஸா வீட்டன்டா வந்து ஆட்டோல வந்து எடுத்துட்டு போயிருவாங்க எப்புமே இங்க டேக்சாங்க சின்ன டேக்சாங்க பக்கெட்டுங்கெல்லா
சரிங்க
எடுத்துனே போலங்க பயந்துனு எங்க வீட்டாண்டே வரலங்க அந்தாலு அது கிட்டத்தட்ட ஒன்றர வருஷமே எங்க வீட்டுல சும்மாதா ரெண்டு திருவிழா கொண்டா டோ ரெண்டு வருஷமா எங்க வீட்டுல தா இருக்குதுங்க அது
நீங்க இதுமேல் திருவிழாவெல்லா கொண்டாடும் போது உங்க சொந்தக்காரங்கள யாரையும் கூப்ட்றது இல்லையாங்க ஏங்க இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறீங்க நெறைய பேர் இருக்காங்க சொல்றீங்க உங்க அண்ண உங்க அக்கா எல்லாரையு கூப்ட்டு தங்கச்சி எல்லா கூப் ட்டு பண்ணாதானங்க அந்த விஷேசம் சிறப்
இந்தா பக்கத்திலே இருக்றாங்க ஏ தங்கச்சி அவ கூப்பிட்ட அவ மதிக் கிறதில்லங்க எங்க வீட்டுக்கார் வேணான்ட்டாக வரல நானிடுவா எங்க அப் அப்பா அம்மா வந்திருந்தாங்க அன்னைக்கி
செரிங்க
ஆ. ஆ எங்க அண்ணன நாங்க கூப்புல ஏ அக்காவ கூப்புல அவங்கலா சென்னையில இருக்குறாங்க
ஏங்க அவங்களெல்லா கூப்ட மாட்டேங்கிறீங்க அவங்களல்ல கூப்புடனு பா
எங்களுக்கு சா சாப்புற சாப்பாட செய்யுற ஐடியா இல்லங்க அன்னைக்கு வந்து அவங்க அக்காவு. அவங்க அக்கா வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாண வந்து எங்க வீட்ல அந்த பொண்ணுக்கு ஆ நலங்கு வச்சிருக்கணு நாங்க அன்னைக்கி
சேரி
அவ திருவிழா முடிஞ்சு ஒரு வாரத்துல அவளுக்கு கல்யாணோ தெரியாதோ அன்னைக்கு அந்த ஃபங்ஷ ன்னு ஃபங்ஷன் பண்ணதுனால சாப்பாடு அவங்க ஆர்டர் பண்ணிடாங்க அதனால வந்தது இல்லன்னா நாங்க செய்ற ஐடியா இல்லங்க
எத்தன பேருங்க ஒரே ஒரு அண்ணனா
எனக்கு ஒரு அண்ணெ ஒரு அக்கா ஒருத்
உங்க அண்ணெ அழகா இருப்பாரங்க
ஏ எங்க அண்ணெ அஜித் பாதி விஜய் பாதி மாரி இருப்பாருங்க
அஜித்திலூ பாதி விஜய்லயூ பாதி கலந்த கலவையாங்க உங்க அண்ணே உங்க அண்ணே சரிங்க பாசத்துல எப்டிங்க கேரக்டர்ல எப்டிங்க அவரு உங்
அவருங்களாங்க தங்கச்சினா உசுருங்க உயிரா இருப்பாங்க ஆமாங்க ஊசுருங்க பொண்டாட்டிய புடிக்காதுங்க அவருக்கு
ஆ அப்டிங்ளாங்க
ஆ பொண்டாட்டி பாத்தாலே ஆகாது அவெ பாவே எங்க கிட்ட அழுவா எனக்கு அவள புடிக்கவே இல்லன்னு புது அண்ணி வேணுன் கேப்பா நாங்க தா அவன் மன்சு நாங்க அவந்த மனசு கஷ்டப் படுத்தக்க கூடாதுன்றதுக்க நாங்களுக்கு கொஞ்சொ இல்லங்க எங்க அண்ணே புடிக்கலங்க என்னா அவெ பண்றது ஆமாங்க அப் அப்றோ அதுதாங்க வரூ சொல்லுங்க நெக்ஸ்ட் இயர் எ இந்த வருஷத்து தாங்க பாத்துனுக்குறோ பொண்ணு எங்க அண்ணனுக் எப்புன்னா ஒரு நல்ல பொண்ண பாத்து கட்டி வச்சிருன்
கல்யாண் பண்ணுங்கங்க பண்ணும் போது கூப்பிடுங்க எங்களையூ நாங்களும் வந் வந்து சாப் ட்டுட்டு போறாங்க
கண்டிப்பா எங்க அண்ணெ கல்யாணத்துல நீங்க இல்லாம நாங்க கல்யாணமே பண்ண மாட்டே நீங்க இந்த பக்கோ நின்டே ஆகணுங்க இந்த பக்கம் இந்த புது அண்ணி வருவாங்க
உங் அண்ணே கல்யாணத்துல நிப்பாங்க உங்களுக்கு நீங்க கண்டிப்பா என்ன கூப்பட்றீங்கங்க சரிங்களா சரிங்களாங்க சரிங்க அப்றோ எங்க வீட் இல்ல நாங்க இன்னிக்கு ரொம்ப விசேஷமால்லா சமைக்கல நைட்டு கத்ரிக்கா சட் செஞ்சே என் வீட்டுக்கார் வந்து உளுந்து அப்டி தோச வேணு வேணும்னு கேட்டு செஞ்சாருங்க அவுசுரமா பண்ற சட்னி தாங்க திடீர்னு நல்லா இருக்குது நல்லா வந்து டேஸ்டா வந்ச்சு கத்ரிக்கா சட்னி
நல்லா வத நல்லா வதக் வதக்ன்னு வதக்கின்னு அரச்சிட்டீங்களா
ஆமாங்க வெங்காயோ பூண்டு ஜீரகோ காஞ்ச மெளகா கொஞ்சோன்ட் பொட்டு ககல்ல கொஞ்சோ அ கத்திரிக்கா எல்லாத்தையு போட்டு எண்ணெய்யில போட்டு வதக்கிட்டு அப்றோ அரச்சிட்டு தாளிச்சு ஊத்திட்டேங்க கொஞ்சோ கொத்தமல்லி கருவோப் புள எல்லா போட்டேங்க
நா இப்டியூ செய்வேங்க நீங்க இப் இப்டி செய்வீங்க நா வந்து கடஞ்சல் செஞ்சிருவேங்க ரெண்டு தக்காளி நா பத்து வெங் காயோ எத்து பத்து அ க கத்திரிக்கா நல்லா இருந்துச்சுன்னா எலசா இருந்துச்சுன்னா போட்டு நல்லா ரெண்டு குக்கர் விசில் உட்டுட்டு ட்டு அழகா கடஞ்சி தாளிச்சிருவங்க சூப்பரா இருக்குங்க இட்லிக்கி தோசக்கி
ஏம் எங்க வீட்ல வந்து அத பசங்க சாப்ட மாட்டேங்குதுங்க ஏ பையே இப்டியே அரைச்சு குடுத்தா சாப்ட்டுறா சொரி அதோட ‌இத் இது ரொம்ப ஈஸி தா சொல்ட்டு செஞ்சு அரச்சி குடுத்தோட்னே ஏ பையனோ நல்லா சாப்ட்டுட்டு ஒக்காந்துருக்கா இவரோ சாப்ட்டாரு அவனோ எதே பிளான் பண்ணிட்டு இருக்கான் நாளக்கி அவுங்க அத்தெல்லா வராங்களா இப்டி பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்டிப் பிளான் பண்ணிட்டு இருக்கான் மா அது சாப்ட வாங்கலாமா இத சாப்ட வாங்கலாமா நா அப்டின்னு சொல்லிட்டு இருக்கே மூஞ்சிலே குத்துவே அப்டின் சொல்லிட்டு
ஆமாங்க எங்க அண்ணி கூட அப்டித்தாங்க எங்க அண்ணப்பயே எங்க மேல உயிரா இருந்தாங் ங்க நாங்கன்னா உயிருங்க ‌ஆ எங்க அண்ணி வந் அது சொல்லி சொல்லி மூஞ்சுல குத்தி குத்தி அந்து பைய
அ மனச கெடுத்து ஏந்தா இப்டி இருக்காங்ளோ தெர்லங்க சொந்த பந்தத்துல அ அ அவுனுக்னா அத்த பாசோ இல்லாம போயிருமாங்க புடிச்சு புடிச்சு வெச்சா மட்டோ
ஆமாங்க எங்க பெரியக்கா மேல தாங்க எங்க அண்ண எங்க அண்ண பையனுக்கு ரொம்ப உயிருங்க எங்க சின்னத்த
எ பைய எப்ப கேட்டாலு அவனுக்கு வந்து அவுங்க மீ அவுங்க சின்ன அத்தையதா புடிக்கு புடிக்கு
புடிக்கோ சொல்லுவாங்க மீனா அத்த தா சொல்லுவாங்க அ தாங்க எனக் கூட தெரியுங் ஆனா எங்க தங்கச்சி கூட சொல்லுவாங்க அடிக்கடிக்கி நீங்க கிரிஷ்ஷு கிட்ட இப்ப கூட போய் கேளுங்கடி நா திரும்பி கூட நின்டுக்குற நீ யாருக்கு புடிக்கன்னு மட்டோ சொல்லுங்கடி என்ன
கேட்டங்க நாளைக்கு அத்த வராங்கன்னா டா குஷியா இருக்க இல்லம்மா சபேஸ் குரு வ ரான்னு குஷியா இருக்கம்மா அப்டிங்குறா அட சை இவ்ளோ தானடா உங்க ஆயத்தாத்தால்லா வராங்ளடா அப்டின்ன
குரு கூட ஒரே குஷியா இருக்காங்க எ மச்ச கிருஷு மச்சான பாத் து எவ்ளோ நாள் ஆச்சி அதனால குரு ஒரே குஷியா இருக்கிறாருங்க ரெடி ஆயிட்டாருங்க இப்பவே
சேரிங்க சூப் பருங்க நாளைக்கி எப்போங்க நீங்க கெளம்பி ஊருக்கு போறீங்க
நாங்க ஒரு ஆறு மணிக்கு இங்க க கெளம்பிடுவோங்க ஏழு மணிக்கு எங்க அப்பா அம்மாவ பிக் கப் பண்ணிடுவோங்க எட்டு மணி வேலூர்னா கூடோ எட்டு மணி எட்ர மணிக்கு வேலூர்னா கூடோ பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவோங்க
இங்க லஞ்ச் வந்து உங்க அண்ணி வீட்லயாங்க சொல்லிட்டீங்ளா லஞ்ச் க்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னீங்களாங்க
அவரு எங்க அக்காவ கொஞ்சோ இன்வட் பண்ணிருக்கறாருங்க அவோ ஒரு ஒரு விஷயமா அங்கயு போற மாரி இருக்கு அங்க போயி ட்டு ஒரு திங்ஸ் எடுக்குற மாரி எங்க அக்கா வர சொல்லிருக்குறாங்க
அ
அப்டின்னு நேரா அங்க போயிட்டு ஒரு ஒரு சில திங்ஸ் எல்லா அங்க இருக்குது அதெல்லா எ டுத்து கார் டிக்கில போட்டுக்கின்னு நேரா எங்க அண்ண வீட்டுக்கு போய்ட்டு லன்ச்சு முடிச்ட்டு டிரைவர வந்து அனுப்பி விட்ருவோங்க வீட்ல போயி்ட்டு அந்த இதெல்லா சேர்த்துருவாருங்க
அப்படிங்களாங்க இப்ப நேரா
பார்சல் அங்க பார்சல் இருக்குங்க அது எத்துக்குனு எங்க அண்ணி எதனா பார்சல் வெச்சாங்கா அதையு கொஞ்ச கட்டி போட்டு இப்ப எல்லா போட்டு பஸ்டு பொருள்கல்லா சேத்து அனுப்பிடுவோங்க
உங்க அக்கா என்ன பார்சல் வெச்சிருக்காங்கன்னு எதுல நீங்க வச்ச பார்சல இறக்கறக்கு போறீங்களா இல்ல அவங்கச்ச
இல்லைங்க இல்லைங்க நாங்க வெச்ச பார்சல் இல்லைங்க எங்க பக்கத்து வீட்ல எங்க ஓரகத்தி பொண்ணு அ கொஞ்ச ரொம்ப ஏழுமங்க அவுங்க கா அவங்ளுக்கு ட்ரெஸ் இல்லையா அதனால எங்க அக் அக்கா பாசங்கள்து நெறையா இருக்குங்களா ட்ரெஸ்ஸ நிரல் ந விராது
சேரிங்க
அதனால என்னால போயி நேரா தூக்கட்லா வர முடியாது நாங் கார்ல வரோனனே சேரி இப்டியே வந்துரு நான் அது போட்டு அனுப்பிறேன் எடுத்ட்டு போயி வீட்ல குடுத்துட சொல்லுங்கோ அப்டின்னு சொன்ன இப்போ நாங்க திங்கக்கெழம களம்புறதா இருக்கோ இல்ல ஞாயித்துக்கெழம ஈவினிங் களம்புறதா இருக் கோ அப்ப பஸ்ல போற மாரி இருந்துச்சுன்னா எங்களனால நறைய லக்கேஜ் எல்லா தூக்கிட்டு போ முடியாதுங்க
சேரிங்க சேரிங்க சேரிங்க சேரிங்க இத பத்தி நம்ம குடும்பங்களை பத்தி அடுத்த இதுல உரையாடலாம்
ஆ கண்டிப்பா கண்டிப்பா